வணக்கம் உம் வணக்கம் ஆஹ் உம் சாப் நீங் சாப்
ஆஹ் சாப்ட்டங்க தொழி இன்னைக்கு என்ன தலைப்பண்ணிக்க எல்லாம் நம்ம அஹ் நாங்க பத்தீங்கன்னா சாதம் சாம்பார் ரசம் அதுக்கப்றோ உருளைக்கிழங்கு பொறியியல் தோழி
உம் செரி என்ன தலைப்பு பேசலாம் நீங்க சொல்கிறீங்களா என்ன தலைப்பு பேசலனு நானே சொல்லட்டுங்களா நா நேத்து ஒரு படம் பாத்த மலையாள பழம் ரொ ரொம்ப நல்லா இருந்தது அந்த கதையை சொல்ட்டுங்களா
செரிங்க தோழி பேசுங்க
கிரீடம் படம் பேர் வந்து கிரீடம்
ஓகே செரிங் தொழி
டே ஏ ல்லூ இதுல தா ஒருத்தர் ஈரோ வராரூ அவுர் வந்தூ ஒரு சின்ன பைய்யென் நா ஒரு இருவத்தி மூணு இருவத்தி நாலு வயிஸ் தா ருக்கு அனா போலீஸ் தே போலீஸ்ல ஜாயின் பண்ணி விடு வா அவுங்க மாமா போலீஸ்ன்றனாலெ அவுங்கம்மா வந்து நீ போலீஸா ஆஹ்ணு அப்டீன் சொல்றாங்க அத்னால அவுங்ளு போலீஸ்ல ஜாயின் பண்ணிறாங்க போலீஸ்ல ஜாயின் பண்ட்டு புதுசா ஒர் ஊருக் வராங்க அந் த ஊர்லெ அதுக் முன்னாடி பிரச் எத்து ம் ந்ததல்லெ ஆனா இவுரு வந் து போலீஸ்ன்றவரு நல்லவர்தா இவரு அப்பதா வந்து டியூட்டில ஜாயின் பண்றாரு ஆனா அதுக்குள்ளே அந்த ஊர்ல போல நறைய கொல நடக்குது ஃபஸ்ட்டு போய் ஒரு கொல நடந்துச்சி சேரி உன்னொன்னு போனோனா ஒரு கொல நடந்து ச்சி அந்த மாரி கொல கொலைங்க அங்கங்க கொலைங்களே நடந்துனுருக்குது
ம் ம்
கூட கூ கூட போலீஸ்லா இருக்காங்கல்ல அவுங்க கூட போ நறைய போலீஸ் லேடீஸ் போலீஸ்சு கோங்க ஜென்ஸ் போலீஸு இருக்குவாங்க அவுங்கனா நல் அவுங் மாரியே அவுங் குடுக்குறாங்க கடசில ஒவ்வொன்னா கொல நடக்குது தெரி ஒரு எடத்துல திருடு போயிட்டு எல்லா இவ கண்டு பு ஒன்னு கண்டுபுடிக்கிற வேலைக் உன்னோன் வந்துருது ஒன்னு கண்டுக்கிற உன்னோனு அப்போ அது கொலது இது ரிலேஷன்ஷிப் இருக்கு
ஆ
க்கு அதுக்கு ஏதோ ஒரு இது இருக்குன் கண்டுபுடிக்கிறா அவ வந்து ம் டூட்டில ஜாய்ன் பண்ணி ஒரு நாள் கூட ஆகல இவ அப்போ இவ்ளோ கொலை து திருடு பேங்க்ல திருடு இந்த மார் நெறை ய நடக்குது அதுக்கப்ற அவ போனா அவனு போய் கட்டவாங்கோ அவங்க அம்மா வந்து அங்கருந்து பேசுவாங்க எப்போவாது ஊர்லருந்து பேசுவாங்க போன்ல எப்டி பாக்குற ஏ என போலீஸ்சு பிடிக்கலாமா எனக்கு இங் பிடிக்கவே இல்ல நா வந்தறே இல்லேனா இல்ல உங்க மாமாவோ அ இது அது அவங்க அவங்களு அப்டித்தா கஷ் கஷ்டப்பட்டாங்க போலீஸ்னா கஷ்டப்பட்டுதா ஆகனு அதனால எல் லா அஜஸ் பண்ணிதா போனும் அதுட ஒன்னு இல்ல இன்னா கொழைய பன்ற போறாங்க ஒன்னிய அப்டின்றாங்க
ம் ம்
போலீஸ் இன்னா என்னா ஓ கொழையா பன்ற போறாங்க ஒன்னே
ம் ம்
இதா வாங்னோ அப்டின்னு சொல்லி குடுக்குறாங்க அவுங்கிட் ட்ல இவங்ளு சேரி அப்டின் ட்டு இவனா தனியா சமய அங்கவு போ போலீஸ் இந்ததடவ உடுவாங்க பார் இவனுக்கு ஒரு கோட்டக்ஸ் உடுவாங்க அங்க வந்து ரி சாப்பாடு உங்க உங்கள் சாப்பாடுல்லா வேணுன்னா வெளிய கூட சாப்டுக்லா எங்க போனாலு உங்களுக்கெல்லா காஸ் துவங்க மாட்டாங்க அப்டின்றாங்க இவங்க என்னா பன் க போலீஸ்கார் கூட வெளிய போம்போது ஏன்ன ஹோட்டல்ல சாப்பிடறாங்களா அங்க வேணானு சொ ங்க ஏன்னா இவங்களா யாருமே வாங் கொடுக்க மாட்டாங்க மெரட்டுவாங்க மத்த கூடவர போலீஸ்ங்கலா அதனால வேணானு சொல்வாங்க ஆனா போ இந்த போலீஸ் அப்டி இல்ல இல்ல நாங்க சாப்ட்டோ எங்கள பேச சாப்ட்டோ இவ்வள ஆச்சின்னு குடுத்துட்டு வந்துருவாங்க அப்புறோ அதே ழுது ஒவொரு எடத்துல கொ அங்கங்க கொல நடக்கும் அதாவது கண்டுபிடிக்கிற வரைக் போதும் போதும் அதே போல லேடிஸ் போலீசும் இருக்காங்க அவங்க கூட அதுல ஒரு போலீஸ் வந்து நல்லா கராத்தை தெரிஞ்ச பொண்ணு கராத்தே நல்லா தெரியும் ஆனா அவளும் ப
ஒரு சந்தேகம் நீங்க மலையாளம் படங்கள் இந்த மாரி படங்கள் தான்பாப் ங்களா தமிழ் படங்கள் இந்த மாரி பார்க்
ஆஹ தமிழ் படமும் பாக் கும் மலையாளம் அது ரொம்ப இன்டரெஸ்டா இருந்தது
ஓ புரிந்து இப்போ புதுசா கருப்பு முன் படம் வந்துச்சுங்களா அது பாத்தீங்களா ஆஹ் நீங்க எந்த மாரி படங்கள் வந்து நீங்க விரும்பி பாப்பீங்க தோழி
அப்படின்னுல்லல்ல எந்த இப்ப படம் ஒ
இல்ல அப்படி அது புரியுது ஆஹ் ஒரு படம் அந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு பாக்கறது அது புரியுதுங்க தோழி அத தவிர்த்து நான் இவருடைய படத்துக்கு வந்து நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்க யாரோட படத்துக்கு போவீங்க அப்டின்னு கேட்க
அப்டின்னா விஜய் படத்துக்குதான் நிறைய
ம் நீங்களும் விஜய் ரசிகங்களா அ நாங்களும் விஜய் ரசிகர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ன்னா இசையில பாத்தீங்கன்னா இப் ஆப் தமிழா இருக்காரு இல்லலைங்களா
உம் உம்
அவரோடதெல்லாம் பார்ப்போம் இப்போ அவரு படம் நடிக்க வந்துட்டாரு அவரோட படங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறது உண்டு
உம் ஹும்
இப்போ புதுசா மிசியமுருக்கு இரண்டு இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்கோம் எப்போ திரைக்கு வரும் அப்டின்ற மாரி எதிர்பாக்கறோம் மீசூமுருக்கு ஒண்ணு வந்து தே ரொம்ப பெரிய அளவுல ரொம்பவே நல்லா இருந்தது அது நீங்க அந்த படம் நீங்க பாத்துருக்கீங்களா
என்ன படம்
அ மீசியமுறுக்கு ஒண்ணு
மீசை முறுக்கு ஒண்ணு பாத்ததுல
ஆஹ் நீங்க அது பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் படம்
உம்
அஹ் உ நிஜ வாழ்க்கையில எப்டியெல்லாம் ஒரு அ அ பட்ட படிப்பு படித்த ஒரு இளைஞர் என்னல்லாம் பண்ணுவாரு என்னல்லாம் கஷ்டம் எதிர்கொள்றாரு அதுல காதல் வரலாம் கஷ்டங்கள் வரலாம் எ எ எப்டி நம்ம எதெல்லா நம்ப எதிர்க்கிறோ அப்டின்றத பத்தி ரொம்ப எளிதான ஒரு விஷ்யத்துல ஒரு ப படம் பாக்குற மாதிரியே இருக்காது ஒரு இசைய இசை மூலியமாவே அந்த படத்த பாக்குற மாரி ஒரு தனி ஃபீலிங்காருக் கோ தோழி அது கொஞ்சோ பாருங்க நீங்க வேணா அதே மாத் நீங்க சொல்ற மாரி மலையாள படங்களூ பாக்குறதுண்டு இப்போ ஆ ஓ டி டி ல ஒரு படோ வந்துச்சு இல்லைங்ளா மலையாளம் படம் அந்த ஆ எப்டி சொல்றது அந்த காகம் செலையை வைத்து ஒரு படோ வந்துச்சில்லைங்களா
அப்டிங்களா தெரியல அத பாத் தெர்லிங்ளே
க்ரோ இருக்கிற மாதிரி ஒரே எட ஒரே காட்டுக்குள்ள வந்து மாட்டிப்பாங்க ஆனா அவுங்க இறந்துட்டாங்கன்னு நினைச்சுவாங்க அப்றோ பாத்தீன்னா அவுங்களோட பிள்ளைகளே போலீஸ் ஆகி திரும்போ அந்த இதுக்கு அந்த இதுலயே வேலைக்கு வரும்போது போலீஸாக வேலைக்கு வரும்போது திரும்பி இவங்களூ போய் அந்த காட்டுல மாட்டிப்பாங்க அப்ப அவுங்க அவுங்கள பாக்குபோது இவங்க எறந்துட்டாங்களே ஆனா இங்க இருக்காங்க அப்டின் சொல்ட்டு அது ஒரு புது விதமா இருந்தது தோழி மலையாளத் தோழி அது ஒரு புது விதமா இருந்தது ஆமா தோழி பாக்கவே ரொம்ப ஸ்வாரிஸ் யமாவூ ஆ ரொம்ப ஒரு மாரி திகிலா இருந்தது அது நீங்க ஆனா பாருங்க டிஸ்னி ஹாட்ஸ்டார் ஆ இல்லல்லல்ல அல ஹாட்ஸ்டார் ஜியோ ஹாட் ஸ்டார்ல இருக்கூ பாருங்க தோழி அது நீங்க பாருங்க இந்த மா அதுக்கப்றோ அ ஜனநாயகன்
ம் அது பாத்தோ
திரைல பாத்தீங்ளா இல்
இல்ல வீட்ல பிரைம் வீடியோல தா பாத்தோ
செரி ஸ்
ம் அதே போல இப்ப இந்த சொல்லியருந்தேல அந்த படோ
ஆ
பத்துல நறைய அங்கங்க கொல நடக்கூ அப்றோ அங்கங்க திருடு நடக்கூ பேங்க்லே திருடுவாங்க அப்றோ அவுங்ளே பேங்க்லேந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்றோ இவுங்க என்ன நெனைக்கிறாங்க ஒர்த்த வந்து பேசிட்டு போவாங்க இவுங்கட்ட
ம் ட்டோட அ சொல்லி நீங்க அந்த கதையோட ஆம் என்ன இதுன் மட்டூ சொல்லுங்க தோழி அது
ஆ செர் அதா அதா எல்லாமே இவங்க கூடவே போலீஸ்கு எழுதுறாங்கல்ல அது அந்த க இதுவெல்லா பண்ணது அந்த பொலீஸ்காரங்தா அந்த கொலையிலந்து அந்த கடத்தல்லேந்து எல்லா
கடசீல வந்து அந்த காவ இத வந்து யார் தோழி கண்டுபுடிப்பாங்க
இத வந்து அந்த வ அவனே கண்டுப்புட் ச்சிருவா யாரு அந்த போலீஸ் காரனே ஏனா அவங்கோ பேங்க்ல கொல நடக்குதுல்ல பேங்க்ல வந்து இதுவு நடக்கு து என்னாது கொள்ள நடக்குது ஆனா அந்த பேங்க் ல வந்து இதுவு இருக்கு என்னாது ஆ கேம்ரா வச்சிருக்காங்க ஆனா கேம்ரா யு அவங்க போய் இது பண்ணிக்கிறாங்க அந்த கேம் அப்பறோ அணைக்கெம் போது ஆ போலீஸ் வண்டி தான் லைட் ஆஃபாயி ஆஃபாயி எரியு அத வெச்சி கண்டுப்புச்ட்டாங்க
ஓ இப்ப வந்து புதிதா வந்து இணைற
ஆ ஆஃபாயி இது இதுவு எறிஞ்சிது அத வெச்சி அப்றொ கண்டு புச்சாங்க அப்றோ எல்லா கேட்டா ஆமா நாங்க தா பண்ணோ அப்டின்ட்டு அப்றொ எல்லாமே இவ இவன புச் சி அடிக்கிறாங்க கொல செய் பாக்குறாங்க
உம் ம் அதாவது புதிதா வந்த புதிதா வந்த காவலர வந்து அவரு தா இப்போ கண்டுப்புடிக்கிறாரு அவர்தா கதையில வந்து ஹீரோ
உம் ஈரோ ஆமா அப்பறோ ஈ ரோயின் வந்து யாரு இல்ல ஆனா இந்த போலீஸ் சொன்ன ஒரு போலீஸ் சொன்னல்ல ஒரு உள்ள பொண்ணு லேடி போலீஸ் அவங்க வந்து அந்த ஹீரோவ லவ் பண்றாங்க இவருக் கல்யாணொ ஆய்ச்சா அது இதுன் கேக்குறாங்க
புரியுது புரியுது அதுல ஒரு
அந்த அந்த லேடி போலீஸே கராத்தேவால அந்த போ போலீச கொல்ல பாக்கறாங்க
புரியிது தோழி
ஏனா இவங்க எல்லா கண்டுபுடிச்சிட்டாங்களே நம்ம இது எல்லா அப்படின்ட்டு
புரியுதுங் தோழி
ம்
இந்த மாதிரி நீங்க வேற இந்த பேய்ப்படங்கள் அந்த மாதிரி எல்லா பாக்குறது உண்டா நீங்க
ஆஹ் பேயி படல்லா பாப்பே நைட்ல தா நாங் மோஸ்ட்லி பட பாப்போ ஆனா
சரி சரிங்க தோழி அ காலைல இருந்து உங்களுக்கு வேலைகள் இருக்குங்களா வேலைகள் இல்ல காலையில இருந்து வேலைகள் இருக்குங்களா உங்களுக்கு
ஆஹ் காலைல இருந்து கொஞ்ச ஒன்னு இல்ல வீட்டு வேல மட்டு்தா
ஓ புரியிது புரியுது இல்ல இரவு நேரங்கள்ல மட்டு பட
ஆமா மத்த நேரத்துல கொஞ்ச சீரியல் அந்த மாதிரி பாப் போ இல்லன்னா நாங்க சும்மா பே இது ஷேர் மார்க்கெட் மாரி பண்றோ அது பண்ணுவோ
ஓ அதா அந்த சேர் புரியி து நீங்களு பண்றது உண்டுங்களா அது
ஆஹ் ஹஸ்பண்ட் கூட சேந்து நாங்ளு பண்ணுவோ
ஓ புரியிது ஓகே சரி சரிங்க தோழி
அதனால அந்த மாரி கொஞ்ச பாப்போ அது அப்ற வீட்டு வீட்டு வேலயு கொஞ்ச அதி கமா இருக்கு எனக்கு வீடு கிளீனிங் கிச்சன் கிளீனிங்கு அந்த மாரி இது அதனால நை மோஸ்ட்லி நைட்ல தா அவங் வருவாங்
ய அதாவது இந்த சொன்னீங்கல்ல இந்த ட்ரேடிங் சொன்னீங்ளிங் ல அவரு இது இது இது படிச்சிருக்காருங்களா உம்
ஒரு மூணு வருஷோ நாலு வருஷ் சும்மா பண்ணதில்ல ஆனா அந்த அனுபவோ எல்லாத்தை
ஓ அனுபவத்துல ஆஹ் ஓ புரியுது புரியுதுங்க தோழி ம் ம் அது நா டகங்கள் நீங்க எந்த மாரி நாடகங்களெலா பாப் பிங்க சீரியல்கள் எந்த மாரிலா பாப்பிங்க எந்தெந்த தொலைக்காட்சியில பாப்பிங் ஓ புரியுது புரியுது செரி செரிங்க தோழி அ நாடகங்கள் சீரியல்கள் ஓ சரி சரி தோழி எங்க வீட்லயு இருவத்நாலு மண் நேர மு அதுதா ஓடு விஜய்
விஜய் டி வி ஆமா அதுலயு இப்போ ந நம்ளா பாக்றதுனால ஏதோ ஒரு சீரியல் ரெண்டு சீரியல் மட்டும் தா எடுத்து பாக்குரது மத்த நேரத்துலா கொஞ்சம் வேல அதுன்ட்டு இன்னாத்துக்கு கொஞ்ச நேர ரெஸ்ட் எடுக்கறோ அந்த மாரி கொஞ்ச வேல வெயில் கொஞ்சம் அதிகரிக்கும் அதனால கேக்குதுங்களா உங்களுக்கு செரிங்க உங்க உங்களோட பேசனது ரொம்ப நன்றிங்க உங்குளுக்கு கேக்குதுங்களா நான் பே